ம் நலமா இருக்கிங்ளா சாப்ட்டிங்ளா மதிய
நலமா இருக்கே தோழி நீங்க நலமா இருக்கிங்ளா
ஆ ஆ இருக்கோ தோழி
சாப்டிங்ளா
ஆ மதிய சாப்டாச்சு சொ தோழி
நானு சாப்ட்டே தோழி
இன்னைக்கு நாங்க வந்து முட்ட வச்சு குருமா பண்ணிருந்தே தோழி வெள்ள சாதமு முட்ட குருமாவு
ஓ சூப்பர் தோழி எப்பிடி வெச்சிங்க தோழி அந்த குருமா
நா செய்முறையிலயே சொல்றே அப்டியே நீங்க பாத் கேட்டுக்கோங்க நீங்களு அது மாரிதா செய்விங்களான்றத பாத்துக் ஒரு தடவ க இப்ப நா வந்து ஒரு எங்க வீட்ல வந்துட்டு ஒரு மூணு பேரு தா இருக்கோ அதுங் அதுக்காக நம்ம வந்து அளந்தெல்லா எடுக்க முடியாது முட்டை ஏனா முட் னும்போது எல்லாருமே விரும்பி சாப்படற ஒரு பொருளு அதனால ஒரு பத்து முட்ட நா வாங்கிகிட்ட மோல் தோழி ஆ எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டே எல்லா நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுகிட்டு அ வே எடுத்து வச்ட்டு அதுக்கப் அப்ற ஒரு கடாய்ல கொஞ்சமா எண்ணெ ஊத்தி அ லைட்டா அது வரையிலுமே அடுப் அப்ப வந்து நம்ம சிம்ல குறைச்செ வச்சுக்கணு அடுப்ப குறைச்சே வச்சுக்கணு ஆ வச்சுட்டு நல்லா கொஞ்ச எண்ணெய கொஞ்சோ ந நெறையா அதாது பத்து முட்டன்ம் போது கொஞ்சோ நெறையா எண்ணெய ஊத்தி அதுல கொஞ்சோ மெள காதூள் மஞ்சத்தூள் உப்பு இத மட்டு போட்டுட்டு இந்த முட்ட வேக வெ ச்சத வந்து ஓட எடுத்துட்டு லைட்டா கீறி கீறி கீறி கீறி கீறி ஆ எண்ணயில போட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ற மாரி நல்லா அப்டி இது பண்ற மாரி சுத்தி எடுத்து எடுத்து வச்சுக்கோணு தோழி அந்த எண்ணெயு ஒரு சைடுல அந்த எண்ணெயலா பாத்திங்னா முட்டையில எல்லா ஒட்டிகிட்டு போய்டு அதுக்கப்புறோ பாத்திங்கனா திருப்பி எண்ணெய ஊத்தி நா அந்த பட்டை சோம்புலா போட்டு தாளிக்கிறோல அந்த மாரி பட்டை சோம்பு கிராம்பு ஏலக் கா இதெல்லாமே போட்டு தாளிச்சு ரண்டு பச்சை மொளகா ஆ கொஞ்சோ வெங்காய நல்லா நீள நீள மா கட்டி கட் பண்ணி போட்டு வெங்காயத்தையு போட்டு நல்லா வத வதக்கணு வதக்கையிலயே கொஞ்சோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு கொஞ்சோ தக்காளி இப்ப நா மூணு பேத்துக்கு தா கொழம்பு வெக்கிறே அதனால பெரிய வெங்காயமே தா போட்டுகிட்ட மூணு பெரிய வெங்காய போட்டே நாலு தக்காளி போட்டுகிட்ட அந்த தக்காளியு போட்டு நல்லா அதையு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்பறோ அந்த வதக்கனதுலயே கொஞ் சமா அ மெளகாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசால் அ மல்லித்தூள் இந்த நாலு தூளுமே போட்டு அதையு நல்லா ஒன்னோட ஒன்னா நல்லா பெரட்டி எடுத்துட்டு அதுக்கப்ற கொஞ்சமா தண்ணிய ஊத்தி அந்த நா போட்ருக்க அந்த மசாலாதூளெல்லா ப ச்ச வாசன போகணு அதனால அது எல்லாமே அ இது பண்ணி வே கொஞ்ச அந்த பச்ச வாசன போறவரைலு ஒரு கொதி வருன் சொல்லுவாங்க அப்போ நல்லா கொதிக்க விட்டறது அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இந்த சைடுல பாத் திங்னா ஆ ஒரு தேங்கா நல்லா அர மூடி எடுத்துக்கிட்டே நானு அர மூடி தேங்கா நாலு நாலஞ்சு முந்திரி போட்டுகிட்டே அ முந்திரி அதுக்கப்புறோ இந்த பட்ட சோம்பு கிராம்புலா இருக்கலா அத ரெண்டு போட்டுகிட்டவ அதாது அரைக்கறதுக்கு இதெல்லா தேங்கா ஆ முந்திரி ஆ ஒரு வெங்காய ஒன்னு போட்டுட்டு நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சு அந்த கொதி வரப்ப இந்த தேங்காவையு எடுத்து ஊத்திகிட்டே
சரிங்க தோழி
தண்ணியா வெச்சுகிட்டே கொழம்ப ஏனா முட்ட போடும்போது து அதாவுது ரொம்பவு தண்ணியாக்க கூடாது ஓரளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறோ அந்த தேங்காவு கொஞ்சோ அப்டி கொதிநிலை வரும்போது அந்த முட்ட முட் ட்டையா ஒரு மாரி இக்கு கொதிக்க வரா நெல நமக்கு தெரியு அந்த டைம்ல நம்ம முட்டய வந் வந்து பா இது பண்ணி வெச்சிருக்கோ ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோ பாத்தீங்கலா அந்த முட்டை எல்லா எடுத்து அந்த கொழம்புக்குள்ள போட்றனு ஆ கொது அந்த தேங்காவு லைட் டா கொதிக்கனு முட்டையு கொழம்புக்குள்ள போட்ட மார்ருக்கனு அப்ப அந்த கீரல்ல வந்து எப்டி அந்த ஆ அ மிளகா தூள், மஞ்சத்தூள், உப்பு ஏற்கனே நம்போ வதக்கிருக்கொமோ இப்ப கொழம்போட அந்த அந் த ம் அந்த கலவையு அதுல கலக்கறதுனால அ நல்லாருக்கு முட்டைய எடுத்து சாப்டும்போ கொ ழம்ப கொஞ்சோ ஊத்தி முட்டைய எடுத்து வெச்சி ஆ வச்சு சாப்டும் போது நல்லா டேஸ்ட்லியா இருக்கு
செரிங்க தோழி இப்போ நீங்க யோ இப்போ நீங்க மூணு பேருக்கு செஞ்சீங்கன்னா அது அ எவ்ளோ எவ்ளோ தக்காளி வெங்காயோ எல்லா எடுத்துக்ட்டீங்க தோழி
பெரிய வெங்காயோ ஒரு மூணு வெங்காயோ எடுத்துட்டு தக்காளி நாலு தக்காளி எடுத்துக்கிட்டே தோழி
செரி இப்போ வெங்காயத்தி விட தக்காளி ஒன்
ஆ ஆமா ஆமா அப்பதா அந்த சாந்துன் சொல்வாங்க சாந்து அந்த கிரேவி கொஞ்சோ கெடைக்கு நமக்கு அதுக்காக அதுக்காக அதுக்காக போட்டுக்கிட்டே
இது வெச்சி இது கூட நீங்க வெறு ஒயிட் ரைஸ் வெச்சீங்ளா இல்ல நெய்ச்சோறு வெச்சீங்ளா
இல்ல இல்ல தோழி வெறு வெள்ள சாதந்தா வச்சுக்கிட்டே நானு
ஓ அப்படியா இப்ப நெய்ச்சோறுனா அது எப்டி வெப்பீங்க தோழி
நெய் சாதோ ரொம்ப சிம்ப்பிளா இருக்கு அது அது செஞ்சு நம்ம மீல் மேக்கர் சோயாபீன்ஸ்ன் சொல்வாங்க தெரியுங்களா இந்த மீல் மேக்கர் சின்னது இல்லனா பெருசா அத எடுத்துட்டு அத வந்து கிரேவியா வச்சுக்ட்டா அது ரெண்டுக்கு நல்லாருக்கு
சூப்பர் சூப்பர் இப்போ ஒயிட் ரைஸு க்கு இதுவே அந்த முட்ட குருமா வெச்சி அழகா சாப்ட்டுட்
ஆம்மா தோழி நீங்க என்ன சாப்ட்டீங்க நீங்க என்ன எதோ ஸ்பெஷலா செய்வீங்களா
நா எ இதுதா தோழி வெச்சே இன்னைக்கு அந்த என்ன அது பேரு வர்ல முருங்கா முருங்கக்காயி கறி போட்டு ஆமா கறி போட் டு முருங்கக்காயி கொழும்பு வெச்ச தோழி அப்றோ சாதம் வடி ச்சிட்ற தோழி ஒரு சைட்ல பாத்தீங்கனா சைட் டிஷ்க்கு ஒரு அப்பளம் பொரி ச்சி வெச்சிக்கிட்ட தோழி கொஞ்சோ ஏனா பாப்பா இந்த அப்பளோ ரொம்ப விரும்பி சாப்புடுவா அந்த அப்பளத்த காம்ச்சு காம்ச்சு கொஞ்சோ அவளுக்கு எப்டியாவ்து சாப்பாடு ஊட் டீறது தோழி ஆம்மா இது நம்ம முருங் கக்கா வந்து கறி போட்டு செய்றது அ து எப்டி பண்வோ அப்டின்னா இப்போ நம்ம நார்மலா இப்போ தக்காளி வெங்காயோ எல்லா வதக்கிப் போல்ல கொழும்புக்கு அதே மாதிரி தான் மொதல்ல தக் வெங்காயோ போட்டு நல்லா வதக்கிட்டு அப்பறமா தக்காளியு போட்டு அதுவு நல்லா வதக்கிட்டு அப்பறமா அந்த கறி பாத்தீங்கன்னா அ சிக்கன் எடு த்துட்டீங்கன்னா அது அப்டியே கடாய்லியே நம்ம செஞ்சிர்லா இதுவே நீங்க மட்டன் போட்டு செய்றீங்க அப்டின்னா நம்ம அது குக்கர்ல வெச்சுக்னு தோழி இப்ப நமக் அது ஏனா ஆ சொல்லுங்க தோழி
முருங்கக்கா போட்லாங்களாம் போட்லாங்களா
தோழி நாங்க அது அழகா செய்வோ தோழி இந்த நம்ம சிக்கன் கிரேவில நம்ம நார்மலா சிக்கன் கிரேவி பண்றோ இல்லியா அதே மாரி மெத்தட் பண்ணிட்டு லைட்டா அதுல தண்ணி ஊத்தி அது கொஞ்சோ கொதி வரும்போது என்ன பண்ணுவோ அந்த நம்ம அந்த முருமுக காயு அதுல போட்டுடுவோ இந்த சிக்கன்னு முருங்கக்காய் எல்லா அது தண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்க விடுவோ விடும்போதே அது என்னாகு அப்டிதா அந்த சிக்கனு அதுக்கேத்த மாதிரி சா வந்து ஆயிடு நல்லா வெந்துர அப்பறமா அந்த முருங்கைக்காயு அது சரியாயிடு இந்த மாரி நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த நா ஒரு அசைவு இல்லாம சாப்டவே மாட்டோ தோழி
அம் ம் அம்
ஒரு எறாவது இருக்கணு இல்ல கொஞ்ச சிக்கன் இருக்கணு அப்படி இல்லன்னா கொஞ்ச ஆட்டுக்கறி இருக்கணு ஏதாவது ஒண்ணு வெச்சுதா ச சமைப்போ அ வெறும்னு பொரியல்மா திரி அதிகமா சாப்ட மாட்டாங்க
ஓ சரி சரி சரி சரி ம்
அப்டியே சாப்ட்டு சாப்ட்டு பழக்க ஆடுச்சு எங்களுக்கு எங்க அம்மா அப்டியே சமைச்சு கொடுத்துட்டாங்க அதேதா அ நாங்களு சமைச்சு ஆமா தோழி அதுதா வச்சு இன்னைக்கு சாப்ட்டுட்டோ தோழி
ஆ பரவால்ல தோழி முருங்கக்கா வந்து நா ஒரு சில நீங்க சொன்ன மாரி ஆட்டுக்கறி கொழம்புல போட்டு நா கேள்விப்பட்ருக்கே ஆனா சிக்கன்ல இன்னைக்கு போடுவாங்கன்றது இன்னைக்கு தா நா
சிக்கன்லயு ரொம்ப டேஸ்டா இருக்கு தோழி
ஓ நானு ஒரு தடவ அந்த மாரி அப்ப அந்த மாரி சிக்கன் செய்ரப்ப அது வந்து க்ரேவியா தா செய்ய முடியு கொழம்பா செய் க்க முடியாதுல
இல்ல தோழி ரொம்ப கொழும்பா செஞ்சா நல்லாருக்காது தோழி கொஞ்ச திக்கா இருக்கணு கிரேவி மாரி ஆமா நம்ம வெங்காய போட்டு வதக்கிட்டு சிக்கன் போட்டுட்டு அதுல இத கொஞ்ச ப்ரௌனிஷ் ஆக்கும்போது சிக்கனு போட்டுரனு சிக்கன் போட்டுட்டு அது சிக்கன நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லா போட்டுக்கணு அப்புற கொஞ்ச மஞ்சத்தூள் அது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்னணு நம்ம கொஞ்ச தக்காளியு சேத்துக்கணு அதுவு சேத்துட்டு அதுவு நல்லா கலக்கி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூளு கார ஆ மெளகாத்தூள் எல்லாமே போட்டுட்டு கொஞ்ச தனியாத்தூளு இப்ப நம்மகிட்ட சிக்கன் கிரேவி மசாலா இருந்துச்சு அப்படின்னா அந்த மசாலாவு கொஞ்ச போட்டுக்கலா எல்லாமே நல்லா கலக்கி விட்டுட்டு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக் க அந்த முருங்கக்காயு அதுல சேத்துக்கணு நம்ம தக்காளி நல்லா வதக்கிட்டு அப்பறமா சேக்கனனு
ஆ
ட்டு அப்பறமா என்னா பண்னோ தண்ணி விட்டுணு ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுணு விட்டு அது நல்லா கொதிக்க விட் னா அந்த முருங்கைக்காயு அந்த கறியு ஒரே டைம்ல நல்லா வெந்து வந்துரு அது அப்படியே ஏ என்ன பிரிஞ்சு வரும்போது நம்ம கொஞ்ச இந்த கொத்துமல்லி நல்லா மெலிசா வெட்டி அப்டியே மேலாப்ப தூவிட்டோம்னா சூப்பரா வந்துரு
ம் ம் ஓகே தோழி
செஞ்சி பாருங்க தோழி
கண்டிப்பா தோழி நா வந்து மட்டன்லதா மட்டன்ல தா அ இந்த மாரி முருங்காயு உருளக்கெழங்கு போடுவாங்கன்னு சொல்லி நா கே
ஆமா அந்த மாரியு பண்ணுவோ எ குக்கர்ல விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட் லதா முருங்கக்கா போடுவோ
நா ஓ நா இன்ன வரையிலுமே அது ஆமா ஆமா ச அது நா இன்ன வரையிலுமே அது வந்து சாம்பார்லயு புளி கொழம்புலையு இந்த மாரி குருமாவளையு தா போடுறாங்க அப்டின்ற மாரி ஆனா சிக்கன்ல இந்த தடவ தா முதல் முறையா கேட்டிருக்கே நா கண்டிப்பா அதை நா வந்து ஒரு நாளு
ஆமா தோழி அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முருங்க கையு அந்த கோழிக்கறியு போட்டு ஒரு கிரேவி மாதிரி வைப்போ அது நம்ம சாப்பாடு வச்சு அந்த அப்படியே அந்த கிரேவி வச்சு சாப்ட்டுக்கலா அப்படி இல்லைன்னா அதுக்கு ரச வச் ச்சாதா நல்லாருக்கு ரச அப்டி இல்லன்னா அந்த மாரி கார பொழுமா அந்த மாரில்லா வச்சிங்கன்னா
ம் ஆ ஆ சரிங் தோழி சரிங் தோழி கண்டிப் இப்போ இது ஒரு நாளைக்கு நம்ம செஞ்சு பாப்போ நம்ப
கண்டிப்பா செஞ்சு பாத்துட்டு அது எப்டி வந்திருக்கு நீங்க சொல்லுங்க தோழி எனக்
கண்டிப்பா தோழி நா க ஒரு நாளைக்கு நா முயற்சி செய்யுறே நானு இப்பதா ஒவ்வொரு இதா செஞ்சுகிட்ருக்கோ சாப்பாடு விஷயத்துல எங்க வீட்லயு சொல்ல வேண்டா நம்ம என்ன செஞ்சாலு அழகா அது இது பண்ணிருவாங்க ஆ நா போய் பக்கத்து வீட்லயு நம்ம செய்யறதையு கொண்டு போய் குடுக்குறோமா அவங்களுக்கு ரொம்போப் அது வந்து இது நல்லா பண்ணிருக்கீங்க அதன நா ரெண்டாவது நம்ம செஞ்சிருக்கோன்றத விட அவங்க நீங்க சூப்பரா செஞ் செஞ்சிருக்கிங்க ன்னு சொல்லி நம்மள என்கரேஜ் பண்றாங்கள
ஆமா ஆமா ரொம்ப பிடிக்கு இன்னு நம்மளுக்கு அவங்களுக் செஞ்சி குடு
ஆ இன்னு செய்யணும்ன்ற ஒரு ஆர்வமு நமக்கு குள்ள வரு தோழி இன்னு நெறைய கத்துக்கணு இன்னு நெறைய செய்யணு அப் அப்படிங்கிற ஒரு ஆர்வ நமக்குள்ள வரு தோழி
ஆமா ரொம்பவே சரியா சொன்னீங்க தோழி ஏன்னா எங்க வீட்டு பக்கத்துல யு ஒரு பூவா இருந்தாங்க அ அந்த பாயம்மா உங் க அந்த இது மீன் கொழம்பு வைப்பாங்க அப்படியே அவங்க அந்த கொழம்பு வைக்கும் போது அப்டியே ஒரு பில்டிங் ஃபுல்லா அந்த ஸ்மெல்லு செம்மையா இருக்கு அந்த அவங்க அந்த கொழம்பு செஞ்சாங்கன்னா கண்டிப் இப்ப ஒரு கிண்ணத்துல எங்களுக்கு தருவாங்க தோழி எங்க பாட்டி எல்லா பாத்தீங்கன்னா யாரு வீட்டுது குடுத்தாங்கன்னா அதிகமா யார் வீட்டுது சாப்ட மாட்டாங்க ஆனா அவங்க குடு அந்த மீன் கொழம்பு எங்க வீட்ல எல்லாரு சண்ட போட்டு சாப்டுவோ அந்த அளவுக்கு சூப்பரா ஒரு மீன் கொழம்பு வைப்பாங்க அவங்க
கண்டிப்பா தோழி அது ஒவ்வொருத்தவங்கள கை அ செஞ்சிருக்கு தோழி ஆனா அந்தளவுக் இப்ப நீங்க சொல்ற அளவுக்கு அந்த மெத்தட்லல்லலா எனக்கு வராது நா மீன் கொழம்பு கொஞ்ச இதாதா பண்ணுவே எங் என்னோட ஹஸ்பண்ட் தா நெறைய பண்ணுவாரு கணவர் தா நல்லா பண்ணுவாரு அது செஞ்சா புள்ளைங்களுக்கு ரொம்ப புடிக்கு ஆமா அதனால அவங்களே செய்ய சொல்லுங்க அப் படின்றதுனால அவங்களுக்கு நேர கெடைக்கு போது அதெல்லா அதெல்லா செய்வாங்க அவங்க நா அவ்ளோவா மீன் சாப்பட மாட்டே அப்டிங்கிறதுனால என்னமோ நா மீன் பக்கட்டே போகல தோழி
ஓஹோ அப்படியா சரிங்க தோழி நம்ம மீண்டு தொடந்து பேசலா தோழி நன்றி வணக்கம் தோழி
வணக்கம் தோழி நன்றி